ஆ வணக்கோங்க
வணக்கங்க நல்லார்க்கீங்ளாங்க
ம் நல்லார்க்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க ம் சாப்ட்டீங்ளா
ம் சாப்டாச்சு நீங் சாப்ட்டீங்ளா
ம் சாப்டோங்க என்ன சாப்ட்டீங்க மத்தியானோ
மத்தியானம் சாப்பாடு
ஓ
ம்
ஓகே ஓகேங்க
ம் நீங் உள்ள எதுக்கு மேல செய்வோ
ஓ சேரிங்க ஓகே ஓகே
நீங்க டீ எல்லா குச்டீங்ளா
இல்லிங்க இதுக்கப்றந்தா போய் வெச்சி குடிக்கணு
ம் ம்
நீங்க குடிச்ட்டீங்ளா
நா குட்ச்சிட்டங்க
என்னது டீயா காஃபிங்ளா
டீ
ஓ
ம் காஃபினா காலைல குடிப்போ
ம் ம்
டீயினா ஈவினிங்ல
ஓகே ஓகே எனக்கு டீ பிடிக்வே பிடிக்காதுங்க நா எப்பவுமே காஃபி ம்
நாங்க டீயில வந்துட்டு ஹெர்பல்லல்லா போட்டு செய்வோ
ஓஹோ என்னென்ன போடுவீங்க
அதுல வந்துட்டு தனியாத்தோளு சுக்கு
ம்
அ ஆதி மதுரம் சித்திரத்தை
ஓ
மெளகு, சீரக, பட்ட, லவங்கம்
ம் ம்
அதெல்லா கொஞ்ச கொஞ்ச ஓமோ
ஓகே ஓகே
ஆ ஆவாரம்ம்பூ
அதெல்லா கொஞ்ச வச்சு
ம் எதுக்காக இந்த மாதிரி போட்டு குடுக்குறீங்க
அது குடிச்சா நல்லது ஹர்பல்ல
ஓ
ம் தலவாளி ஆமா தலைவலி வராது கோல்டு வராது
ம்
அஜீர்ண ப்ராப்ள அதெல்லா
ஓ ம் இது எல்லாருமே குடிக்கலாமா இல்ல குட்டி பசங்களா குடி
எல்லாரு குடிக்கலாமே கொழந்தைங்களு குடிக்கலா பெரியவங்களு குடிக்கலா கொழந்தைங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கு மேல அந்த மாரி குடி ஸ்டார்ட் பண்ணலா
ம் கனா டி அடின்றது ஒடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்றாங்க
ஆமா அதட்டி போடா ஆ டீ போடாம அந்த ஹெர்பல் பவுடர் மட்டு போட்டு கூட குடுக்கலா
ம் அந்த மாரி போட்டு போட்டுச்சுக்கோ நீங்களு கொஞ்சோ அவாய்ட் பண்ணிக்கோங்க எதுக்கு எதுக்குன்னா ஹெர்பல் மட்டும குடிக்கலா டீ கொஞ்ச ண்ணிட்டா நல்லது
ம் ஒன் ஒன் ஒன் ஒரு வேல சாப்ட்டா ஒன்னுல்ல
ஓ
நெறைய டீயா குடிச்சாதா அது கொஞ்ச ப்ராப்ள ஆகு
ம் சரி ச ஏநாதா நெட்லல்லா பா்த்தருக்கே
ம்
அந்த குடிக்கிறதுனால கொஞ்ச இது ஹெல்த் ப்ராப்ளம்லா வராம இருக்கு
ம் ஒரு சிலர் நல்லதுன்னு சொல்றாங்க ஒரு வேன புடிச்சி அது ஒரு ஹெல்த் தெதுவுதா அப்படின்னுவா
ஆ சரி சரி உங்களுக்கு செட்டாயிச் குடுக்கலா
ஆமா
ம்
நீங்க என்ன குடிப்பீங்க
நானே காஃபி தாங்
ம் ம்
அது வந்து எப்டின்னா கடையில வாங்குற காஃபி தூளு
நா
நானே வீட்ல செய்ற கோஃபி
அய்யய்யோ அது எப்டி இருக்கு
வெள்ள மூக்கடல இருக்கு இல்லைங்ளா
ஆ
அத வந்து நல்லா தீயிற அளவுக்கு நல்லா வருத் த்துர்னு கடாயில போட்டு அது ஆர்னதுக்கு அப்பறோ ஆ நல்லா நம்பளே இடுச்சு போட்னு அப்டியே போட்டோன்னா ஜாரு எதுனா ஆயிடு லைட்டா கலர்ல வச்சுட் இடிச்சு போட்டுட்டு
ம் ம்
ஜார்ல போட்டு கொஞ்ச மாவு மாரி அரச்சிங்னா
ஓ ஓ
ல்ல நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுல கலெக்கி குடிச்சிங்கன்னா காஃபி நெறையா வரு
ம் ஹும்
உங்களுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி வேணுன்னா அப்டி போட்டு கிரீன் லேபுள் மாரி உங்ளுக்கு வேணுன்னா
ம்
கொதிக்க வச்சு குடிச்சுக்லா சேம் அதே வாசனையா இருக்கு
ம் ஹும்
டேஸ்ட்டு அதே மாரிதா இருக்கு
ஓ ஓ
கடையில வாங்கி குடிக்கற்துலையாச்சி எதாச்சு இருக்குமோ இப்டி குடிக்கிறதுனால இல்ல கொஞ்ச ஹெல்த்தியாவு இருக்கு ஒடம்புக்கு நல்லாதா இருக்கு
ஓ ஹோ நீங்க ஆ பண் நீங்க எப்டி குடிப்பீங்க கொதிக்க வச்சா இல்ல அப்டியே குடிப்பீங்களா
நா அப்டியே மிக்ஸ் பண்ணி குடிப்பே கொதிக்க வெக்கிறதுக்கு டைம் இல்ல
ம் ஹும் ஃபில்ட்ரு பண்ணுவீங்ளா அப்டியே இதுவு பண்ணுவீங்ளா
ஃபில்ட்ரு பண்ணணு அது கொஞ்சோ அப்டியே பவுட்ரு நிக்கு
அதா அதா
அந்தல்ல ஃபில்ட்ரு பண்ணி குடுச்சே
ம் ஹும்
ம் ஆனா கொதிக்க வச்சு குடிச்சு பாக்கணு இன்னு நா ட்ரை பண்ல
ம் ஹும்
சப்போஸ் அதுல டேஸ்ட் அதுவு இருக்க சான்ஸ் இருக்கு அதுனால
ஆமா
ம் சும்மா இன்ஸ்டண்டா போட்டாவே அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கு
ம் ஹும்
கொதிக்க வச்சா இன்னு நெறையா டேஸ்ட் இருக்க சான்ஸ் இருக்கு உங்களுக்கு யாரு இந்த ஐடியா சொன்னது இல்லைங்ளா
இல்லேங்ளே ஏ டாட்டருதா சொல்லுவாங்க ஒரு முற நா ட்ரை பண்ல
ம் சும்மா கொஞ்ச போட்டு ட்ரை பண்ணி பாருங்க நல்லாதா இருக்
ம் ம் பாக்கலா
ம் ஒரு பத்து கொட்ட போட்டு குட்டி ஜார்ல போட்டு அரச்சு ட்டீங்னா கொஞ்சோண்டு வரு அது யூஸ் பண்ணி பாருங்க நல்லா இருக்கு
ஆ ஓகே
ம் எங்க பசங்களு கேட்டுட்டு சூப்பரா இருக்குமா வாசனையா இருக்குமா அப்டின்னாங்க
ம் ஹீம்
அன்னக்கின்னு பாத்து எங்க சிஸ்டர் மாடிக்கு வந்திருந்தாங்க
ம் ம்
என்னங்க டீயா சே என்னங்க காஃபி போட்டு குடிச்சீங்களா அப்டின்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு வாசனையா
ஓ
ம் நீங்களு ட்ரை பண்ணி பார்
ம்
அப்பறோ ஸ்வீட் ஸ்நாக்ஸ்ல்லா சாப்டுற பழக்கோ இருக்குங்களா உங்களுக்கு
இங்க எப்பன்னா சாப்டுவோ நெறைய சாப்புறதுல்ல
ஓ ஏதாச்சி கட் பர்டிகுலரா இது கண்டிப்பா இருக்குமோ எனக்கு அப்டின்னு எதாச்சு இருக்கா
அப்டி எல்லா எதுவு இல்ல
ம் நா நெறைய பேரு கேள்விப்பட்ருக்கே
ம்
ஆ எனக்கா இது இருந்தே ஆகணு வீட்ல அப்டின்னு சொல் லி எட்ற வச்சி டெய்லியாச்சு சாப்ட்டுறாங்க
ம்
வீட்டுக்குப் போனா அது இல்லேனா ஒடனே வண்டி எடுத்துட்டு அவுங்க ஹஸ்பண்ட் கூட கெளம்பிறாங்க
ம் நீங்க அந்த மாரி சாப்டுவீங்கள
இல்லீங்க அந்த மாரி பழக்கோ இல்ல எப்ப என்ன த ங்களோ அப்ப அத வச்சு வாங்கி சாப்டுக்கணு
மா ம் ம்
ம் எங் கூட ஒர்க் பண்றவுங்க அப்டினா
ம்
டெய்லி வெளியப் போறாங் உ பசங்கல்லா பெரிய பசங்க தா சின்ன பிப் அப்டினா ஆனா நாலு பேரு எப்டியாச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ரெண்டு பக் கால் போட்டு
ம்
போயிட்டு வந்துறாங்க டெய்லி ஒரு ஓட்டல் அப்பறோ எங்க ஊர்ல ஒரு ஃபேமஸான பிளேஸு அ காஃபி பார் இருக்கு
ஓ
அங்க ஸ்நாக்ஸ்ல்லா நல்லா செய்றாங்க ஃப்ரெஷ்ஷா கொழுக்க ட்ட சோ மாஸ் அந்த மாரி டெய்லி போயிட்டு நல்லா சாப்ட்டு வர்றாங்க இல்லன்னா அங்க போலே னா ஹெல்தி ஃபுட்டு ஒரு கடைல அதாவது வண்டிலேயே வச்சு வாங்காதிங்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாரி ஷாப் போயிட்டு வருவாங்கங்க எதன்னா சாப்பிட்டு அடுத்த நாள் வந்ட்டு எங்களு தம்பிக்கு ஒடம் செரியில்ல எங்க பாப்பாக்கு ஒடம்பு இல்லன்னு சொல்றாங்க
ம்
அதுக்கு போது
அதா ஃபாஸ்ட்டு ஃபுட்டு் சாப்ட்டாவே வெளில சாப்ட்டாவே அதா ஹைஜீனி
ம் அது சொல்றதில்லங்க நானு எது சொல்லி பாத்துட்ட அப்டி யேதா இருக்காங்க சரி எந்தாலு நா எதையு கண்டுக்கற்தில் ஆனா டெய்லி போறாங்க
ம் ம் எப்டி அவங்களால பட்ஜெட்ல்லா மேனேஜ் பண்ண முடியு
அதுதாங்க தெரில ஆனா அவுங்க சொல்றாங் க அவுங்க ஹஸ்பண்ட்டு மெயின்டென் பண்ட்டு
ம்
அவங்க அம்மா அப்பா எதோ குடுக்கறதா சொல்றாங்க அ மாசமாசோ ரிட்டையர் ஆயிட்டு அமௌன்ட் வருது போல
ம்
பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு
ம்ஹு
அந்த அமௌண்ட் கொஞ்ச வச்ட்டு மேனேஜ் பண்றாங்க அதுவு இந்த செலவெல்லா அவுங்க அவுங்க அத்தையே குடுத்துட்றாங்க போல
ம்ஹு ம் ம்
மாவு அது இது மொதற்கொண்டு எல்லா அவுங்களே ரெடி பண்ணி குடுத்துறாங்க
ம் பரவால்லே
வேற எதுவு இல்ல இல்லைங்களா அதலா அந்த காசு வந்து இந்த மாரி டெய்லி போய்ட்டு வந்துட்டுருக்காங்க
ஒ ஒ
ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு கதைங்க அதுலயே இன்னொரு ஸ்டா ம் ஹஸ்பண்ட் கண்டுகறதேயில்லானேல்லா ஃபீல் பண்ணிருக்காங்க
நோ
எது செஞ்சாலு எங்க போன எதுக்கு போன
ம் ம்
யார்கிட்ட சொல்லிட்டு போன எவ கூட போன இப்டில்லா கேக்குறாங்க
ம் ம்
இப்டியு இருக்குறாங்கங்க அப்டியு இருக்கறாங்கங்க
ஆமா ஆமா இப்போ அப்டிதா யாரு எப்டின்னே நம்ம இது பண்ணிக்கவே முடியாது
ம் ஆமாங்க ஆனா ஒவ்வொத்தரு க்கு ஒரு ஒரு ஸ்டோரிங்க அது நாங்க அப்டி ஒரு எயிட் மெம்பர்ஸ் ஒர்க் பண்றோனா
ம் ம்
ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்டோரி
ஓ
எல்லாரு ஒரே மாரியே இருக்கறது இல்ல
ம் ம்
அது எல்லா அவுங்களுக்குள்ள இருக்கற அந்நியோனியத்த பொறுத்தது
உம் உம்
ஒரு சிலர் ரொம்போ ர அன்பு காட்டுறேன்னு சொல்லிட்டு ஓவரா பண்றாங்க ஒரு சிலர் எதுவுமே காட்றதில்ல ஆனா கவுனிப்பு மட்டு அடுத்தது
ம் ம் ம் இதுல மாட்டக்கிறது நம்ம லேடிஸ்ங்க
லேடிஸ் மட்டுதா எல்லா எடத்துலயு எதிர் காட்டுறதெல்லா என்னங்க கொறைய போது வேல இருக்குது செஞ்சுதா ஆகணு
ம் ம்
அவுங்களா செஞ்சி குடுத்துட்டு போ போறங்
ம் ம் ம்
உம்
லேடீஸ்ங்கன்னா எல்லாத்தையு சமாளிக்கணு
ஆமாங்க அது து என்னன்னா ஜென்சுக்கு அவுங்களுக்கு அந்த வேலைக்கு போணு சம்பாதிக்கணும்ன்ற ஒரு இது மட் டுதா
ம்
ஆனா ஜெ லேடிஸ் வேலைக்கு போனா அப்டி கெடயாது வீட்டு வேலயு செய்ணு பசங்களையு பாத்துக்குணு
ம் ம்
சம்பாதிக்கவு சம்பாதிக்கணு அங்கயு மெயின்டென் பண்ணு இங்கயு மெயின் டென் பண்ணு எவ்ளோ வேல இருக்கு
ம் ம் குடும்பத்தையு மெயின்டென் பண்ணணு
ஆமாங்க
ம் ம்
எல்லாத்தயு கவனிச்சாதா எல்லாமே நடக்கு ஏதாச்சு ஒண்ணு மிஸ் பண்ணிட்டா கூட அவ்ளதா பிளாப்பர் அ ரன் பண்றதே ரொம்ப
ம் நா தா
சேரிங்க நம்ப இன்னொரு அழைப்புல பேசலாங்களா ஆ ஓகேங்கா வச்சுட்டுமா
ஆ ஆ